ஹலோ
சொல்லுங்க கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க மேடம்
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா
வீட்ல அம்மா எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாமே நல்லா இருக்காங்க மேடம் நீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
சாப்ட்டீங்ளா தோச நல்லா சாப்ட்டீங்ளா
ம் ஆ
அதெல்லா நல்லா சாப்ட்ரிப்பீங்க
இந்த ஆர்டர் டெலிவரிக் குடுக்றதுக்கு வந்தேங் மேடம்
அப்டியா சேர் செரி மூணு மணிக்கு முடியு ஹலோ கேக்குதா
அப்பேயே ச என்னமோ அ சொல்லுங்க மேடம் அதுல வர்சொன்னீங்க ஏனா அவ்ருக்கு கேஷண்டு இது கேஷ் வாங்கொனு அ எனக்கு மைனஸ் ஆய்ச்சி
என்னது இந்த டைம்ல ஆட்ர் இந்த டைம்ல என்ன ஆர்டர் பண்ணுவாங்க
தேனீதா நா இங்க சி ப்ளாக்ல இர்க்கோனு நா சதாட்டே எது சி ப்ளாக்கா எத்னாது நம்பரு ஆ நம்பர் தெ டோர் நம்ப அ எத்னா ஃப்ளோர் தேர்ட்டு ப்ளோர்
ஹலோ
சொல்லுங்க மேடம்
இந்த டைம்ல என்ன ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பாடு எதுவு ஆர்டர் பண்ணுவாங்ளா
ம் சொல்லுங்க மேடம் பேசவேயில்ல காலைல்ல இருந்தே
இல்ல இந் இந்த டைம்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்ளாண்னே
ம் ம் ம் ம் ஆமா நா ரூம் நம்பர் சி ப்ளாக் தா ஆனா ரூம் நம்பர் தெரியல மேடம் நாங்க ஃப்ளோருக்கு போனோ போ அங்க போய் ஃபோன் பண் ஃபோன் நம்பர் இல்ல அ கேன்சல் ஆய்டுச்சு அவர்தா திரும்ப கேட்டாரு அதனால அண்ணே ம் அப்ளே ஒருத்தரு வந்திருந்தார்ல அண்ணே அவரு என்ன அ சி பிளாக்கு எத்தனது ஃப்ளோரு அது தெரியுது இல்ல மா இது எத்னாவது ஃப்ளோர் அ ஃப்ளோர் நம்பரு தேர்டு ஃப்ளோர் தா நெனக்ற சேரியா தெரில இது கேன்சல் ஆய்ச்சி அ கேன்சல் ஆய்ச்சி அவர் நேம் வந்து சதாக்கு னா முன்னாடி அண்டைம் ஆய்ட்ச்சுனா என்ன இது நேம் அவர் பேரு வந்து சதாக்கு அது மட்டுதா தெரியு ஆமா அ ரூம் நம்பர் செரியா நா நோட் பண்ல அ சி பிளாக்னு நல்லா தெரியு ரூம் நம்பர் பதனாறா என்னமோ சொனியே பதினாறா என்னான் சேரியா தெர்லியே என்ட்ட கேட்டயில்ல வீட் நம்பர் பதினாறா நப்பரு லைன்லே இருங்க இங்க பேசிட்யிர்க்கே செக் பண்ணிட்யிர்க்கே நீங்க பேசுங்க நீங்க நீங்க பேசுங்க
இல்ல நீங்க இல்ல நீங்களு நானு ஒரே டைம்ல பேஸ்னா அங்க கொஞ்சோ இதாகு அதனால தா நீங்க பேஸ்னதுக்கப்றோ நா பேசலான் வெய்ட் பண்ற
நீங்க பேசுங்க எனக் கேக்குது
ம்
ஜீப்ல அ பதினாறு ஒக்ங்க என்ட்ரி போட்டே ஆ ஓகே ம் அ ஓகேனா பதினாறா நம்பரு ஆ ஓகே ஆ ஆ சொல்லுங்க மேடம் கேக்குது
இல்ல இந்த டைம்ல என்ன ஆடர் பண்ணுவாங்கன்னு கேட்டே
ஆ பிரியாணி பிரியாணி தா ம்
அப்டியா அப்ப உவங்களுக்கு அப்ப உவங்களுக்கு டெய்லி ஆடர் இருந்துகிட்டே இருக்குமா
ம் டெலியும் இப்ப அதாவது வாரத்துல நாலு நாலு நாளு அஞ்சு நாளு
ம்
இதுலே
ஆ சேரி சேரி சேரி அப்றோ உங்க அம்மா என்ன பண்றாங்க
அம்மா வேலைக்குனு போயிருக்காங்க அவங்க இருக்காங்க
அம்மா கவர்மெண்‌ வேலை பண்றாங்ளா
ம்
என்ன ஒர்க் பண்றாங்க
சத்துணவுல
அது அப்டியா சத்துணவா இருக்காங்ளா சேரி சேரி சேரி ஓகே இன்றைய பொழுது எப்டி கலஞ்சுது ஹலோ செர் கேக்குதா இன்றைய பொழுது உங்களுக்கு எப்டி கலிஞ்சுது ஹலோ சார் கேக்குதா ஹலோ ஹலோ ஆ ஹலோ சூர்யா ஹலோ கேக்குதா சார் இருக்கீங்களா ஹலோ சார்